வணக்கங்
வணக்கம் சகோதிரி
ஆ என்ன பண்றீங்க
நா இப்பதா சகோதிரி சாப்டு முடிச்சே நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
இன்னு இல்லைங் சகோதிரி இப்பதா குளிச்ச இன்டன்ஷிப் போலாமானு குளிச்செ
செரிங்க செரிங்க சகோதிரி
அப்டியே கெளம்பிட்டு ஃபோன பாத்துட்டு உக்காந்துருக்க ஏ ஃப்ரெண்டுக்காக வெய்ட்டிங்
ஓ செரிங்க சகோதிரி எத்தன மணிக்கு சகோதிரி இன்டன்ஷிப் நீங்க போவீங்க
மித்த நாள்ளா வந்து ஒம்பது மணிக்கெல்லா கெளம்பிருவே
ஓ செரிங்க சகோதிரி
இன்னைக்கு வந்து கொஞ்சோ லாட்டு அதனால லட்டாவே போலா
செரி சகோதரி போயிட்டு எவ்ளொ நேரொ சகோதரி இருப்பீங்க எவ்ளொ நேரத்துக்கு அப்றொ வருவீங்க
இருப்பேன் நெனைக்கிற போறோமா என்னா தெரியில்ல
ஓ அப்ப நீ அப்ப நாள் வந்து ரொம்ப நேரொ ஆயிருச்சு அப்பாெ போறது வந்து சந்தேகங்ளா
ஆ ஒரு மாரி சோம்பேறி தனமா இருக்கு சொன்னன்
செரிங் சகோதிரி என்ன பத்தற மணி ஆச்சுன்னா நீங்க சாப்லீங்ளா காலை உணவு சாப்லீங்ளா
இன்னு இல்லைங் சகோதிரி இனிமேதா சாப்பணு
செரிங் சகோதரி அம்மா லா என்ன சகோதிரி பண்றாங்க வீட்ல எல்லாரு
வீட்ல வந்து அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க
செரிங்க செரிங்க சகோதிரி
அண்ண வந்து கொல்லிமலைக்கு போயிருக்கா
ஓ கொல்லிமலைங்ளா நீங்க கொல்லிமலைக்கு போயிருக்கீங்ளா சகோதிரி
ஆ ஒரு வாட்டி ஃபேமிலியோட போயிருக்க சகோதிரி
நல்லா இருக்குங்களா சகோதிரி நா இது வரைக்கு போனதுல்ல ஆனா எனக்கு போகணுனு ரொம்ப நாளா ஆஸ்
சம்மையா சம்மையா இருக்கு நம்ம நம்ம இந்த வெயில் டைம்ல போறத உட அ பனி டைம்ல போனோம்னா இன்னு சம்மையா இருக்கு ஒரு ஊட்டி ஃபீல் தரு
ஓ அப்டிங்களா சகோதிரி அதுல எது சகோதரி அதுல வந்து பய பஸ்ல போறது பரவாயில்லைங்களா இல்ல நம்ம வண்டியில போறது பரவாயில்லைங்கா இல்ல பைக்ல போறது பரவாயில்லையா
அ பைக்ல போனாலு நல்லாதா இருக்கு நாங்க வந்து ட்ராவல்ஸ் பேசி போனோ அதுலயு நல்லாதா இருந்துச்சி ஓ பஸ் பஸ் டிராவல் பிடிக்கிற இவிங்ளுக்கு பஸ்ல போனா நல்லா இருக்கு பைக் ல போற இவ்ங்ளுக்கு பைக்ல போலா
எது சகோதிரி நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்குனு நெனைக்கிறீங்க நீங்க நீங்க நீங்க எதுல போனீங்க
நாங்க வந்து பஸ்ல போனோ சகோதிரி
செ சேரிங்க சேரிங்க சகோதரி
உம் பைக்ல போனா ரொம்ப குளூர் தாங்க முடியாதுன்னு நெனைக்கிறே
ஓ சே ஆனா இந்த வெயில் காலத்துல போகும்போது சதோரி நமக்கு அந்த அளவு வண்டிய போம்போது குளிர் நமக்கு தெரியாததுல சதோரி ஓரளவுக்கு நல்லா இருக்குல சகோதரி நமக்கு வெயிலுக்கு அதுக்கு இதமா இருக்கு
ஆ நல்லா இருக்கு ஆனா வந்து பனி டைம்ல போனா இன்னு செம்மையா இருக்கு அந்த எடத்துக்கு அந்த பனி மலைக்கு செம்மையா இருக்கு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
நீங்க ஒரு நாள் போங்க செம்மையா இருக்கு பிளேஸ்லா
ஆ செரிங்க சகோதரி நானு வந்து கண்டிப்பா போகணு சகோதரி பாகல நமக்கு எப்ப வந்து போறதுக்கான வாய் ப்பு கெடைக்குதோ அப்ப கண்டிப்பா நா போற நா வந்து ஏற்காடு போயிருக்கே சகோதரி ஏற்காடு ஒரு நாள் போயிருக்க ஏ ஏற்காடு போயிருக்கீங்ளா சகோதரி நான் ஒரு டைம் ஏற்காடு போயிருதே நீங்க சொன்ன மாதிரி ஊட்டி ஃபீல் அங்க தந்துச்சு நான் வந்து இந்த இந்த வெ ரொம்ப வெயிலு இல்லா ம ரொம்ப மழயு இல்லாம இந்த இந்த ஆகஸ்ட் மாச செப்டம்பர் மாசல்லா இருக்குல சகோதரி அந்த மாரி குடும்பத்தோட வந்து ஏற்காடு போனாங்ளா அப்போ போகும் போது சொன்ன நீங்க சொன்ன மாதிரி மழ எல்லா நல்லா இருந்துச்சி கிளைமேட்டுக்கு அதுக்கு அந்த இயற்கை காட்சி எல்லா பாக்கும்போது ரொம்பவுமே நல்லா மனதுக்கு சந்தோஷமா இருந்துச்சி போட் டிங்ளா போனாங்களா அந்த மழை பெய்யும் போது வந்து போட் டு வந்து போவு போட்டு வந்து எடுக்க மாட்டாங்களாமா நிறுத்திடுவாங்க மழ கொஞ்சம் கொறைஞ்ச அப்பறமதா வந்துட்டு போட் எடுத்தாங்ளா ஆனா போட் ரைடிங்லா சூப்பரா இருந்துச்சி சாகோதரி அவ்ளோ வந்து நல்லா இருந்துச்சு
இங்கீஷ் நாங்களு இப்டிதாக் ஒரு ஒரு வாட்டிங் போகும்போது வண்டி நிறுத்தணமா நாங்க ஒரு காலையில ஒரு ஆறு மணி வாக் குலலாய் கிளம்பிட்டோ பனி ப னி டைம் காத்து செம்மையா இருந்துச்சு அந்த பனிக்கு அதுக்கு அவ்ளோ இதா இரு ந்திச்சி எல்லாரு கொஞ்சோ நேர கீழ நின்னு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு அப்பறதா கோயிலுக்கு போனமா அங்க பாப்பாவுக்கு மொட்டடிக்கிறதுக்குன் போயிருந்தோ
சேரிங்க சேரிங்க சகோதரி
மொட்ட அடிச்சிட்டு அங்கே கெடா வெட்டி சாப்பற மாரி கோயில்ல சாப்ட கொடா வெட்ட கூடாதுன்ட்டு அந்தாண்ட போய் நாங்க சமச்சு சாப்ட்டமா சாப் அங்கே சாப் டு அங்கே இது பண்ணுமா அங்க மிச்ச உள்ள கொழம்போ சாப்பாடோ வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுதா
கொல்லிமலைல தானே சகோதரி சொல்றீங்க
கொல்லிமலையில தா
ஆமா சகோதரி ஆனா இல்ல சகோதரி முக்கியமா நீங்க கோயிலுக்குன்னு நீங்க எதாவது ஒரு பரிகார பண்றதுக்கு எதாவது நீங்க போணோ போனீங்கன்னே இப்ப தேங்கா வாழபழமே நீங்க வாங்கி ஒடைக்கிறீங்க கடவுளுக்கு எதோ ஒரு அன்னதான மாரி நீங்க பண்றீங்கன்னா அ ஒடச்சது வந்து வீட்டுக்கு கொண்டு வராது அந்த கோயிலுக்கு வெளியே வந்து இந்த வயசானவங்க இந்த மாரி முடியாதவங்கல்லா இருப்பாங்களா சகோதரி அவங்களுக்கு வந்து அந்த அ அத அவங்களுக்கு வந்து அத நம்ம குடுத்தரணு வீட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாதுன் வந்து சொல்றாங்க சகோதரி பொதுவாவே இது ஒரு சாமியோட வழக்கனு சொல்றாங்க ஆனா அது உண்மையா பொய்யான் தெரியல
அப்டி இங்க பண்ணதில்ல ஆனா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் அப்றோ அந் அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு அதுக்குதா போகாமயே கூட்டிட்டு வன்டாங்க
சேரிங்க சேரிங்க சகோதிரி
இன்னு அந்த ஒரு எடம் மட்டுந்தா பாக்காம இருக்கு
சேரி ஆனா சகோதரி அது சொல்லுவாங்க கொல்லிமலையோட அந்த அருவில கீழருவில விற தண்ணி இருக்குல சகோதரி அது வந்துப் புளியாஞ்சோலின் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா
புளியாஞ்சோலை இல்லைங்ளே
அந்த ஊரோட வந்து அந்த அந்த மேல இருந்து விழுறத் தண்ணி அந்தக் கீழ வந்து புளியாஞ்சோழிலதா இருக்குங்ளச் சகோதரி அதுமே நீங்க சொல்ற மாரி வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாரிதா கொல்லிமல மாரிதா சகோதரி இருக்கும்மே அதுமே பாக்க நல்லாருக்கு நாங்க ஒரு தரவ நாங்க போயிட் சொல்னா சகோதிரி நாங்க வந்து அது நீங்க பாத்தீங்னா திருச்சி பகுதி இருக்குல சகோதிரி அதுல இருந்து ஒரு கடசில வந்துப் புளியாஞ்ஜோலின் சொல்லி நீங்க வந்து கூகுள்ல வந்து நீங்க வேணாப் போட்டுப் பானுங்க அதுவுமே இயற்கை மிகுதுந்தக் காட்சியு சூப்பரா இருக்கு சகோதரி அந்த தலைய அந்த அதுலப் போயி அந்த அருவில போய் நம குளிச்சோம்ன அந்த கொல்லிமலையோட மூலிகத் தண்ணிதா நம்ம மேல விழுங்ளாமா அந்த அருவிலப் போய் குளி ங்ளுக்கு ஒடம்புல எதாவ்த் தீராத நோய் இருக்கு அத் தலைவெலியோ எதாவ்து சளியோ அந்தத் தண்ணில போய் நீங்க குளிச் சிம்னா அந்த நோய்க்கு வந்துத் தீர்வு கெடைக்கு அப்டின் வந்து சொல்றாங்க சகோதிரி
அப்டியா
அந்தத் தண்ணி வந்து மூலிக வாசடிக் துங்ளா சகோதரி அது வந்து மருந்துப் பொருள் கலந்த தண்ணிங்லாமே எனாக் கொல்லிமலைங்கம்போது அது சுத்தம் அது சுத் த்திலுமே வந்துட்டு இந்த மெளகு நறுமணம் மிகுந்தப் பொருள்தானே சகோதரி வந்து அங்க இயற்கையே கெடைக்கிறப் பொருள்தானே அதிகமாருக் கு அதனால அந்தத் தண் ணிலியுமே வந்துட்டு ஒரு வகையான மூலிகை வந்து கலந்துருக்கு அந்தத் தண்ணில வந்து நீங்க குளிச்சிங்னா உங்க உடம்புமே நல்லாருக்கு அதுல ஒரு நாள் இந்த காரியம் பரிகாரல்லாம் பண்ணுவாங்ளே சகோதரி இதப் பாவத்தப் போக்கறக் சந்த மாரி இருக்கவுங் கூட அந்தக் கொல்லிமலத் தண்ணில போய் குளிச்சிங்னா ரொம்ப நல்லதுன்னல்லா சொல்லிருக்காங்க
ம் ஒரு வாட்டி போகும்போதுதா அங்க அருவிகிதாம் போகணு
ஓ சேரிங்க சகோதரி நீங்கப் போய்ப் பாருங்க சகோதரி அருவி எல்லாமே கொஞ்ச அங்க நல்லாருக்குன் சொல்லுவாங்க சகோதிரி
ஆ அதா அதா அங்க சமச்சி இதுப் பண்ணவு கொஞ்சோ லேட்டாகவு கெளம்பி வந்துட்டோ
ஆமா சகோதரி எதாவது நம்ம ஒரு எடத்துக்கு போனம்னா சகோதிரி அங்கியே நம்ம வந்து ஒருக் குடும்பமா நம்ம தனியாப் போனம்னா நமக்கு அந்தளவுக்கு பெருச் பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு குடுக்காது சகோதரி நீங்க சொல்ற மாரி ஒருக் குடும்பமா போயி அங்கியே வந்து இந்தக் அந்த அந்த காலத்து மக்கள்லா வந்து அருக் கல்லு கூட்டிலாச் சமைப்பாங்கல அந்த மாரிக் கல்லெல்லாங் கூட்டி சமச்சி ஒரு பிரியாணி அந்த மாரி எத் தாவுது நமக்குப் புடிச்ச ஒரு உணவ நம்ம சமச்சி இந்த அருவியில அருவியோட அருவியக் காச்சியோட ஆன இயற்கையோ நம்ம வெளிப்படையா வந்து உக்காந்து சாப்டும்மோது அது மிகப்பெரிய சந்தோஷ்த்த குடுக்கு சோசியல் மீடியாலாம் பாத்தீங்கினா நெறியா ரீல்ஸ் செலா அந்த மாரிப் போடுவாங்க அதெலாப் பாக்கும்மோது நமக்கு ரொம்ப ஆசையாருக்கு நம்முளு வந்து இந்த மாரிப் போகுணு பண்ணணுங்கிற எண்ணலா நமக்கு உருவாகு சகோதிரி
கண்டிப்பா சகோதிரி
நீங்க அந்த மாரி எங்கியாவது நண்பர்களோடப் போயிப் பா போயி சமையல் பண்ண அனுபவம் உண்டுங்ளா சகோதிரி உங்ளுக்கு
சமையல்லா பண்ணது இல்லைங்க சகோதரி ஏதா ஃபேமிலியோட ஒரு வா போவோ அவ்ளதா கோயிலுக்கு இந்த மாரி போவோ ப்ரெண்டு கூட ப்ரெண்டு கூட ஆனா வந்து போயிருக்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கே இங்க பெரிய முருகன் கோயிலு இந்த புத்தர கொண்ட பளையமு பெத்தனாங்க பளையமு சொல்லுவாங்கல்ல
எந்த டிஸ்ட்ரிக் சகோதரி நா இதுவரைக்கு கேள்விபட்டது இல்லைங்களே அந்த ஊரு நா கேள்விப்பட்டதில்ல
சேலம் சேலத்துல ஒரு பெரிய முருகன் கோயில் ருக்கு அப்டினு
ஆ ஆனா சேலத்துல ஒரு முருகன் கோயிலு ஒண்ணு பேமஸ் ஸுன் சொல்லிருக்காங்க ஆனா அந்த கோயில் நா போனதுல்ல சகோதரி
அங்க போயிருக்கே அப்பறம் இங்க முட்டல்து கேள்விப்பட்ருக்கீங்களா
முட்டைங்களா சகோதரி
முட்டல் முட்டல்
முட்டலுங்களா முட் முடு முட்டல் நா கேள்விப்பட்டது இல்லைங்களே சகோதரி அதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்குங்ளா
வேற எதுவு தெரியல இப்ப கூட எடையில முட்டல் போயிருந்தே என் ஃப்ரெண்டோட நல்லாருக் இப் நாங்க இருக்க சுட்டு வட்டாரத்துல ம் இந்த ஆத்தூர் முட்டலு அதே மாறி அந்த முருகன் கோயில்னா வந்து கொஞ்சோ ஃபேமஸ்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா நீங்க சொன்ன இந்த ரெண்டு ஊர் நா கேள்வி படல சகோதரி அது ரொம்ப சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்களா அது
ஆம்மா ஆம்மா அது எப்பயுமே சொல்லுவாங்க அது பெரிய முருகன் வேறைய ரொம்ப செல பெருசு முருகன்ட்ட வேண்டுனா எல்லாமே நடக்குதுன்னுவாங்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி பாக்கல கூகுள் மேப் இதெல்லாம் போட்டு பாத்தம்னா அந்த கோவிலோட விசேஷ பத்தியெல்லா நெறைய போட்ருப்பாங்க அந்த கோவில பத்தியான வரலாறு எல்லா போட்டிருப்பாங்களா சகோதரி
கண்டிப்பா போட்ருப்பாங்க சகோதரி
சேரிங்க சேரிங்க பாக்லா சகோதரி நானு வந்து சோசியல் கூகுள்ல வேணா நா போட்டு பாக்குறே நீ சொல்ற மாறி எப்டி இருக்குன்னு
ஆ போட்டு பாருங்க நெறைய பேர் வருவாங்க அ முருகன் எங்க அம்மா கூட எங்க பெரியம்மா கூட அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி தா போனாங்க அவங்க போனாங்க நா நெறைய வாட்டி போயிருக்கே
சேரிங்க சேரிங்க சகோதரி
ஃபஸ்டு வாட்டி போனாங்களா போய் ஏதோ வேண்டிட்டு வந்தாங்க நடந்துருச்சு அப்டின்னு எங் பெரிமா சொல்லி ட்டுருதாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி பரவாயில்ல ஆனா சகோதரி ஒரு நெறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது அதிகமா இருக் குங்களா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம்ம வந்து நம்ம கஷ்டத்த சொல்லி நம்ம வேண்டும் போது அது அது நடக்கும் போது அது தானா நடக்குதோ என்னன்னு தெர்ல அந்த கடவுள் அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தனால தா நடக்குது அப்டிங்கிற அந்த மக்கள் மனசுல வந்து இதாயிது அதனால வந்து அடிக்கடி வந்து இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் வேன்றது பரிகாரம் பண்றது அந்த மாறிஜ நெறையா ஒரு வழக்கமாவே நம்ம மக்கள் மனசு ல வந்து ஒரு வழக்கமாவே இருக்கு சகோதரி
ம் ஆமாங்க சார்
ஆமா சகோதரி நீங்க அந்த மாறி எங்கியாவது கோயில்லா பெரிய பெரிய கோயிலுகெல்லா போயிருக்கீங்ளா ஃபேமிலியோட
அதல்லா பேய் அதா ஃப்ரெண்டோட போனேனா இந்த ஒரு கோயில் தா ஏன்னா இதுதா கிட்டக்கெயே இதேதா கிட்டக்கே போயிட்டு ஒரு டக்குன்னு வந்தர்லா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ இது லேட் ஆயிர்ச்சுன்னா அப்பறொ வீட்ல எங்க போன அப்டி இப்டிம்பாங்க திட்டுவாங்க இதுக்கு இவ்ளோ லேட்டா இது பண்ற அப்டின்ட்டு
கோயில்னு ஒன்னு நம்ம போயிட்டொம்னா சகோதரி நம்ம வந்து சீக்கரமா வர முடியாது ஏன்னா சில சமயம் பாத்திங்கன்னா கோயில்ல வந்து கூட்டொ அதிகமா இருக்கு சில சமயொ பாத்திங்கன்னா கூட்டொ கம்மியா இருக்கு இப்ப விசேஷ நாட்கள்லா பாத்திங்கன்னா நல்லா கூட்டமா இருக்கு நம்ம சாமி பாத்துட்டு வர்றதுக்கே கொறஞ்சது வந்துட்டு ரொம்ப நேரொ ஆகு அது வந்து நல்லா ஃபேமஸான கோயில ன்னா அந்த மாரி இருக்கு நார்மல் டேஸ்ல போனோம்னா
சொல்லுங்
ஆ இப்போ நா சாதாரண நாட்கள்ல போனிங்ன்னா கூட்டொ கொஞ்சொ நமக்கு குறைவதா இருக்கு நம்ம போனமா சாமி பாத்துட்டு வந்தோமான்னு சொல்லி நம்ம இருப்போ சகோதரி
ம் ஆமாங்க சகோதரி அந்த கோயில்ல சாமிக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டி சேவல் ஒக்காந்துருக்கு
ஓ சே உண்மையான சேவலங்களா இல்ல சேவல் செலைங்ளா சாகோதரி
உண்மையான சேவல் ஒக்காந்துருக்கு அந்த மயில் மேல ஒக்காந்துருக்குமா அது மேல நம்ம போய் கைய வச் சு இப்டி நீவி விட்டாலுமே ஃபோட்டோ எடுத்தாலுமே அது பேசாம அசையாம அப்டியே ஒக்காந்துருக்கு
அப்டிங்ளா சகோதரி இது விசித்திரமா இருக்கு சேவல் எதுமே பண்ணதுங்கலா பறக்காது ஆனா ஒரே எடத்துலதா ஒட்காந்துருக்குங்ளா சகோதரி
இதான் இப்பொ பக்கத்துல ஆள் போனாலே சேவல் பறக்கு ஆனா வந்து அந்த கோயில்ல வந்து சாமிக்கு முன்னாடி அந்த மயில் அதா முருகனுக்கு முன்னாடி மயில் தானே
சேரிங்க சேரிங்க சகோதரி நமக்கான நேரம் முடுஞ்சு விட்டது சகோதிரி வேற ஒரு அழைப்புல இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலா சகோதரி
சேரிங்க சகோதரி
நன்றிங் சகோதரி நன்றி
ம்